ஹலோ
வணக்கம்பா வணக்கம் எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்கேன் என்ன பண்ணீங்க என்ன சாப்பிட்டீங்களா
ஆஹ் சாப்பிட்டாசிப்பா காலையில தோச ஊத்திட்டு தக்காளி சட்னி கொஞ்சோ புதினா போட்டுட்டு தக்காளி சட்னி செஞ்சேன் சாதத்துக்கும் மத்தியானம் சாதம் மட்டும் வடிச்சிட்டு அதுக்கே வச்சுட்டேன்
அ நல்லது பா அவ்வளவு தான் இங்கெல்லாம் கிளைமட் அப் காலையில ஊட்டி மாதிரி இருந்துச்சு
ஆஹ்
துணி துவச்சு போட்ட மழையும் வந்துச்சு இப்ப அப்படியே லைட்டா வெயில் வருது
உம் உம்
உம்
எங்க ஊர்ல எப்படியும் நைட் எல்லாம் பெஞ்சிருக்கு போல திருப்பியும் வந்து வந்து நின்னு இப்பயும் மேல கொஞ்நேரம் நின்று பேசிட்டு இருந்த மழ வந்தது கீழே இறங்கிய வந்துட்டேன் இப்ப நின்னுடுச்சு
இப்பதான் அப்படியே லைட துணி மட்டும் காஞ்சிரும்னு நினைக்கிறேன் என்ன ஆகும் தெரியல இல்திலன்னா துணி நெறைய சேர்ந்துடுதா உம் எங்க வீட்டில வர எட்டு குடுத்தனம் இருக்கா எல்லாரு காய வைக்கணு இல்லையா
ஆமா
இப்ப ரெண் நாள் மூண் நாள் துணி காப்பிட நெறைய இதாகும் இல்லையா கம்பி இருக் க்கு இருந்தாலும் எல்லாருக்கும் இப்போ ஒரு நாள் ஒருத்தர் அ ஒரு ரெண்டு நாள் துணி தோவைப்பாங்க இன்னொருத்தர் ஒ அன்னைய நாள் துணி தோவைப்பாங்க நம்ம யாரையும் போய் சொல்ல முடியாது ஆமா நீயேப் துவைக்கிறீங்க அப்பப்போ அதனால் டெய்லி துவைச்சிட்டா நம்ம வேல வந்து முடிஞ்சிடும்
ஆமா நானும் எங்க வீட்டுலயும் ஏழு போஷன் இருக்கு அதே மாரி அவங்கவுங்க வீட்டு வாசல் எதிர்லயும் பால்கனி இருக்காது சும்மா அந்த கொஞ்சம் கொஞ்சம் நாங்களே கயிற வாங்கி கட்டிடுவோம் அதே மாரி மொட்ட மாடியிலயும் இருக்கு அங்கேயும் அவங்கவுங்கோ
துணி போட்டுக்கிறது உம் ம் கயிறு காலியா இருக்கும்
ம்
இங்க எட்டு கொடுத்தனனால அவங்கவுங்க வாசப்படியில கயிறு கட்டினாலும் வெயில் அவ்வளவோ வந்து பட்றதில்ல இப்ப மொட்ட மாடினா பெட்ஷீட்டு இல்ல பேண்ட் அந்த மாரி இடத்துக்கு மெட்ட மாடிய தான் நாம வந்து யூஸ் பண்ணி ஆவணு வேற வழி இல்ல
ஆமா
அப்படிலாம் இல்ல ய யாருக்கு எந்த கொடி எந்த சைடு காலியாக இருக்கோ அவங்க காய வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம்
உம் உம்
இன்னொன்னு என்னான்னா இப்போ சப்போஸ் ஒ ஒரு ஒருத்தர் துணி காஞ்சிருச்சின்னா அத எடுத்து போட்டுட்டு கட்டில் இருக்கும் அது நம் எடுத்து போட்டு நம்ம துணிய காய வச்சிட்டு போலா
அந்த மாரி பண்ணிக்கலாம் தப்பில்ல
பண்லாம்
உம் பரவாயில்லைங்க ஏன்னா இங்கெல்லாம் சண்டைக்கு வந்துருவாங்க
டீங்கன்னா
ஏங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க ஒரு முற எனக்கு துணிய காய போட் ட்டுயிருந்தேன் ஆஹ் அவங்க அதாவது எங்க வீடும் அவங்க வீடும் ஓட்டி ஓட்டி இருக்கு எங்க கயிறு கொஞ்ச அவங்க வீட்டுக்கு பக்கத்துல கொஞ்ச கயிறு அவங்க வீட்டு இடத்துக்கா கொஞ்ச போயிடுச்சு அங்க நான் துணிய போட்டுக்கிட்டேன் என் கயிறலதான் துணியவே போட்டேன் இங்கிருந்து எடுங்க அப்படின்னு சொல்றாங்க என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு மாரி கஷ்டமாயிடுச்சு நான் போனோம் அது காயவும் இல்ல காஞ்சா நாங்களே எடுத்துருவோம் நீங்க எடுத்துருங்க நாங்க போடணும் எங்க கயிறு எங்க இது எங்க கயிறல தாங்க இருக்குதுன்னா எங்க இடத்துல இருக்குதுங்க நீங்க கொஞ்சமதள்ளி போட்டுக்குங்க எங்களுக்கு பத்தா
ஏன் இந்த மாரி இ
அப்பறம் அப்பறம் ஒரு நாள் என்ன பண்ணாங்க அதே மாரி எங்க இடத்துல மட்டுமே போட்டிருந்தும் உம்
உம் தப்புதான் அவங்க சொல்றது வந்து பத்துல
எங்க எங்க துணி ஒட்டுது நாங்க தெரியாம அவங்க துணி
உம் சாட் பண்ணிட்டீங்க டச்சு இதெல்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் ஓவர் தான் ஆமாமா இப்ப இப்ப எங்க வீட்டு இப்ப கயிறு வந்து பார்த்தீங்கன்னா ஆஹ் ஆஹ் அந்த அஹ் மொட்ட மாடியில இருந்து எங்க வீடு வெறியுமே வருது பாத்ரூம் வெறியும் வருது கயிறு ஓகேவா மழை வந்தா இந்த சை நிறைய பேர் ஏ நான் துணி உணர்த்திக்குறேன்னு சொல்லுவங்க உணர்த்திக்குங்க
உம்
அப்படிதான் சொல்லுவோம் ஏன்னா இது உனத்தது அப்படிதான் சொ சொல்ல மாட்டோம் உணர்த்திக்குங்க யூஸ் பண்ணிக்கங்க
ஆமாங்க நானு இந்த வீட்ல அந்த மாதிரி இருக்கிறதுனாலதா பதிமூணு பதினாலு வருஷமா ஒரே வீட்ல இருக்கே பக்கத்துல இருக்கிறவங்க ஓனரம்மா இன்னிக்கு கூட சொல்வாங்க நான் காலி பண்ணிக்கிறம்மா என் பசங்க எல்லாம் வளந்
ஆ
பதினாலு வயசாகப் போவுது
வயசு ஆஹ்
அதாவது ரெண்டு மாசோ ஆஹ் கண்ஷிவா இருந்து நா இங்க வந்தே இப்ப நா காலி பண்றேன்னு சொன்னாலுமே வேண்டா நா இன்னொரு போர்ஷன் கூட தரேன் நீ இதுலயே எடுத்துக்கோ இல்ல இல்ல நா அந்த அளவுக் சொல்றாங்க
அப்பனா அந்த அளவுக்கு நல்லா மிங்கிளாகறீங்க பிரச்சன இல்ல
எல்லாத் தையு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோங்க விஷயோ இப்ப அவங்களே வந்துட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் இங்க ரெண்டு ரெண்டு வண்டி வச்சிருப்பாங்க நாங்களு ரொம்ப வருஷமாதா ரெண்டு வண்டி வச்சிருக்கோ அவங்கல்லா நா காசு குடுக்குறே இந்த வீட்லதா விடுவே அப்டின்னு ஒரு ந்த ரூல்ஸ் போட்டு சண்டை போடுவாங்க நா அக்கா நா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறே எடுத்துட்டு போய் பக்கத்து வீட்ல கூட பேசிட்டு விட்டுட்டு வந்தர்ற அப்டினு சொல்லி விட்டுட்டு வந்துருவே யாருமே அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டாங்க அது ஒரு விஷ்
எங்க எங்க இதுல அப்டி இல்லங்க கீழே வந் இது எல்லார் வண்டியுமே கீழதா நிறுத்தும் நீங்க இங்க நிறுத்துங்க அங்க நிறுத் த்துங்க நா இங்கதா நிறுத்துவேன்னு அப்டிலா இல்லவே இல்ல எங்கெல்லா எடோ இருக்கோ அங்கெல்லா போய் வி்ட்ருவோ யாருக் கேக்க மாட்டாங்க ஏன் வீட்டு வாசப்படில ஏன் முன்னாடி வண்டி நிறுத்துனீங்க அப்டில்லா கேக்க மாட்டே போறதுக்கு மட்டும் கொஞ்சோண்டு எடோ விட்டுட்டு அ எட்டு வீடு வண்டியு இங்கதானுங்க நிக்
அது மாரி அப்டிதாங்க கீழ வீட்ல இருக்கிறவங்க சண்டையே புடிச்சுட்டாங்க முந்தா நேத்து இப்போ
வந்து வீடு வந்து உரிமை இருக்கு
அதாவது இப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாருமே சீனியர் நான்தா மொதல்ல வந்து பதிமூனு வீடு கட்ன புதுசுல வந்தது மீதி எல்லாருமே அதுக்கப்புறம் மாறி மாறி மாறி வந்தவங்க அவங்க வந்து சொல்லுவாங்க நீ இவ்ளவு வருஷமா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீ வெளிய கூட வண்டிய விட்டுக்கறன்னு சொல்ற அதாவது ரோட்லயே விட்டுட்டு கூட இருந்துருவே தொலஞ்சிரு நெறைய திருட்டு போகு இல்லையா ஆ அப்பயும் ரோட்ல சரி பரவால்ல நம்ம ஒன்னும் பண்ண முடியாதுன்னு இருந்திருவே மத்தவங்க அந்த அட்ஜஸ்டமெண்ட் பண்ண மாட்டாங்க
பண்ண மாட்டாங்க ஏன்னா நான் வாடகை குடுக் ட்டி இருக்கிறே நா காசு குடுக்குறேன்னு அவங்க அந்த மாரி பேசுவாங்க இது இதுல விட்டு கொடுக்குறதுல என்னங்க கெட்டு போக போகுது
அதுதாங்க யாருக்கும் தெரியமாட்டேது உண்மதான் ஆனா நான் நெறைய ஒரே வீட்டுல இருந்துட்டு பக்கத்துல இருக்கிறவங்க மாறி மாறி வருவாங்கல்ல அவங்கள வச்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருக்கறாங்கன்றத நா தெரிஞ்சுக்கினேங்க உம்
உன்மா உன்மா ஆமா இதுலயே நம்மளுக்கு தெரியுது மனுங்க மனி மனுஷங்களாம் எப்படி இருக்காங்க எப்படி நடந்துக்கறாங்க நான் நம்மளுக்கே தெரியுது ம் ம் புரிது புரிது ஆஹா
அவங்ககிட்ட மட்டும் தான் பேசுவேன் வெளி உலகம் ரொம்பதெரியல பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட கூட பேச விட மாட்டாங்க அம்மா அந்த மாரி இருந்துட்டு இத வந்து பாக்கும்போது இப்படியெல்லாம் இருக்கிறாங்களா மனுஷங்க
இதுதாங்க வந்து அனுபவம் வாழ்க்கை அனுபவம் நம் படிச்ச கத்துக்குறது அதவிட சில பேருடைய செயல்கள் இதுதான் வாழ்க்கை அனுபவம் அவும் அனுபவ அனுபவம் தான் இப்போ நானலாம் பார்த்தீங்கன் நினைச்சக்கங்க ஒரு கூட்டு குடும்பத்துத்தில தான் நா பொறந்த வளர்ந்த
ஆஹ்
ஆனா இந்த சைடு இந்த மாமியார் வீட்டு சைடு வந்து எல்லா சுயணலம் ஓ ஜனங்க இப்படிலாம் கூட இருப்பாங்களா
ஹம்
அப்படி நம்மள யோசிக்க வைக்குது நம்ம அப்ப நம்ம எப்படி இருக்கணும் இவங்க மத்தியில நம்ம எப்படி வாழணும் நம்மள வந்து யோசிக்க வைக்கது வாழ்க்க
ஆமாங்க எனக்கும் அந்த விதத்துல வந்துட்டு வந்த புதுசுல நம்பளுது அப்படின்னு சொல்லிட்டு பழகிடுச்சு ஆனா என் நானும் கல்யாணம் ஆகி வந்த இடத்துல என்னோடது உன்னோடதுன்னு சொல்
பண்ணிட்டாங்க
அவங்களதுன்னு பிரிச்சு வச்சுருப்பாங்க ஒரே வீட்ல இருந்தாலுமே என்னோடது நம்மளோட பொருளையே எடுத்து வச்சுக்கிட்டு என்னோடதுன்னு சொல்லுவாங்க அவங்களோட பொருள கடையாது
நீங்க இன்னொன்னு இந்த வாழ்க்கையில பார்த்திருக்கீங்களா நம்ம கடவுளே இந்த விஷயம் மட் என்ன என் வாழ்க்கையில நடக்கவே கூடாதுன்னு நெனைப்போம் ஆனா அதுதான் நடக் கும் அந்த மாரி ஏதாச்சும் நீங்க நெனச்சு அந்த மாரி ஏதாச்சி ஆயிருக்கா
அது மாரினா
ஆமால்ல அது ஏன் நம்மளுக்கு கடவுள் அந்த மாரி தராருனா அதுல நம்ம அது ஒரு அனுபவம் கத்துக்கோ இதையும் மீறி நீ வரணும் இதுதான் வாழ்க்க
ஆ
நம்ம ஒரு நெனப்போம் கடவுளே இது மட்டும் வேணவே வேணாம் கடவுளே இது இந்த இந்த இது மட்டும் நடக்கவே கூடாதுன்னு நெனப்போம் ஆனால் அதான் அதுதான் கரெக்டாக நடக்கும்
உண்மைதாங்க அது என்னோட அனுபவத்துல இது சொல்லலாமான்னு தெரில ஆனா ஒரு சொல்றேன் அ கல்யாணத்துக்கு முன்னாடி ஆ சித படிக்கும்போது நம்ம அப்பா அம்மா பேச்சு கேட்டு தான் கல்யாணம் பண்ணணும் அவுங்க சொல்றவங்கள தான் கல்யாணம் பண்ணணும்
ம்ம் கேக்கணும் ம்ம்
கோவத்துல நெறைய பேரு லவு அது இதுன்னு சொன்னாலுமே இல்ல நம்மளுக்கு அதெல்லாம் செட் ஆகாது ஹ நம்ம சைடு ஒத்துக்கவும் மாட்டாங்க அப்டின்னு எல்லாம் யோசிச்சுட்டு முடியாதுன்னு நெறைய ரிஜெக்ட் அத அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டன் ஆ திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல ஏதோ ஒரு கோவத்துல அம் வீட்டுக்கு மேல இருக்கிற கோவத் இதுலயே ஒன்னு அக்சப்ட் பண்ணி லவ் மேரேஜ் வரைக்கும் கொண்டு வந்துட்டேன் அதனால அப்பா அம்மா கிட்ட பேசாமலேயே கூட இருபது வருஷம் இருந்திருக்கேன்
இப்ப பேசுறீங்க நல்ல விஷயம் நல்ல விஷயம் ஓ நல்ல விஷயம் ஒன்னும் பிரச்சனைப்ப நல்லாதானே இருக்கிறோம் இப்போ நம்ம நல்லா இல்லனா தான் பிரச்சன நல்லா இருக்கிறப்ப வந்து ஒரு பிரச்சனையும் இல்ல
ஆமா
ம்ம் உங்க வீட்ல இப்ப ஆமா ஆமா
சொல்லுங்க
எனக்கு உ நான் ஒரு சொல்றேன் பாருங்க எனக்கு ஊசினாலே பயம்ங்க என்ன ஊசி போடணும்னா அட்லீஸ்ட் ஒரு எனக்கு ரெண்டு மூணு பேராச்சும் புடிக்கணும்
ஓ
ஊசி கடவுளே ஊசி வேணனா அப்போ தான் கடவுள் ஊசி போட வைப்பாரு
உம்
அப்புடி ஊசிக்கு பயந்தேன்னா ஆப்ரேஷனே எனக்கு வேணாம் சி செக்க்ஷனே வேணான்னு நான் நல்லா வாக்கிங் அது இதுதான் போனேன் ஆனா சி செக்க்ஷன் தான்
செரிங்க நன்றிங்க நம்ம அடுத்த இணைப்புல பேசலாங்க
வேற இணைப்புல வந்து நம்ம வந்து பேசலாம்
ஆஹ் ஓகேங்க